என்ன ஆளே காணோம் போய்டிட்டீங்களா தூங்கிட்டிங்களா
ஹ இல்ல இல்ல மொபைல் பாத்தது இந்த சார்ஜ் ஜ் இல்ல அப்புறம் கரண்ட் வந்தது சார்ஜ் போட்டு
வந்துச்சா கரண்ட்டு ஓகே ஓகே
அதா சார்ஜ் போட்டுருந்தே சார்ஜ் போட்டுருந்த மொபைல
ஓகே மூவி பாத்துடீங்ளா
மூவியா இல்ல இல்ல அந்த மூவி பாக்ல உண்ணு
நானே பாத் தோவாஸ்டேன்
பாத்து முச்ட்டீங்ளா
உங்க எட்த்துல மட்டுந்தா ஆமா நால்லா பாத்றுவ
எப்டி இந்துது
நல்லாதா இருன்ச்சு அது ஒரு ஒரு ஈவென்ட்ல அவங்க எறந்துருவாங்கல்ல
அமா ஸ்ட்ரெஸ் சீன்ல
ஆமா அது அதனால வந்து அந்த காலேஜ்ல வந்து அந்த ஈவென்ட் வந்து இது பண்ட்டாங்க வெக்காம இருந்தாங்க ஒரு நாலு வர்ஷமா
ம்
அதுக்கப்மா அவனோட தம்பி வந்து அந்த காலேஜ்ல வந்து நடத்துவா அதா ஸ்டோரி ஆமா ஆஹ் ஆ கொஞ்சொ காம் ட்டேருப்போ
ம்
ஆஹ் அவ அவனோட என்ட்ரில காம்ச்சுட்டாங்ளா ஜோசப்
அய்ய தம்பி அந்த தம்பி என்ட்ரில்லா நா பாத்தேன் அதுக்கப்றந்தா கர்ட்டா டாயிச்சு
ஓகே ஓகே
பாட்டுல முடிஞ்சதுக் ப்புறோ அது வரக்கு போயின்தா ந்துது அதுக்கப்பறந்தா
ஆஹ் கேத்த அதா ஸ்டோரி அவ்ளோ பெரிய ஸ்டோரிலால்ல அந்த ஃபங்ஷன் வந்து அவங்களுக்கு அந்த இறந்துவாங்களா அதுல அவங்களுக்கு டெடிகேட் பண்ணுவாங்க அதுல ஒரு இது புக்க ஆமா அவ்ளவுதான்
அவ்ளத ஸ்டோரி
ஸ்டோரி அவ்வளவுதான் அத சின்ன சின்ன ஃபைட்டு் வரும்
உஹம்
அவ்ளோதா சாப்டிங்களா
ஆஹ் நீங்க
நான் சாப்டேன் நீங்க என்ன சாப்பிட்டீங்க
பிரிஞ்சி
பிரிஞ்சா
தூக்கமா
ஆமா தூங்கத்தா போற
வரல கரண்ட் எப்ப வந்துச் சி அப்பதா வந்து மனசு நிம்மதியாச்சி காத்தோ இல்ல ஒன்னோ ஒரு த்ரீஃப்ட் டி இருக்கோ
ஓஹோ பரவாயில்ல உங்க ஏரியல்லா சீக்கிரமா இது செட்டவுன்னா கரண்ட்டு
கரண்ட் மோஸ்ட் ஆஃப் ஆல் ஆஃப்
அந்த ஷாடோன் மட் டோ தா ஆஃப் பண்ணி இது பண்ணுவாங்க மத்தபடிலா அவ்ளோ கரண்ட்லா ஆஃப் பண்ண மாட்டாங்க
ஓ ஆஃப் ஆனாலா மூணு மூணேகாலுக்கு எல்லா வந்திருதுலா எங்க ஏரியாலா ஷட் டவுன் ஒன்பது மணி ஆஃப் ஆவோ ஈவினிங் ஆறு மணிக்கு மேல வரும்
நா கூட அஞ்சு மணிக்கு வரோன்னு நெனச்சே
ஓ
உஹம் அப்பில்லா வந்திருந்தா உன்னோ வெக்ஸுல சுத்தினே இருக்க வேண்டியத்தா மொபைல்ல வேற நிக்கமாட்டிகிது சார்ஜ் இது நாதிங் டூ ப்ரோ நியூ மொபைல் தா இருந்தாலும் சார்ஜ் நீங்க மாட்டிங்குது மொபைல்ல என்னமோ ஐஃபோன் ஆஹ் இது ஆ தெர்ல புதுசுல எங்க அக்கா தா வாங்கி குடுத்தா மொபைலு நா கேட்டுந்த ரொம்ப நல்லா அவோ த்ரீ ப்ரோ பாத்திருந்தா அதுக்கப்புறோ வந்து அப்றோ டூ ப்ரோ மாரிந்து த்ரீ ப்ரோ நத்திங்
உள்ல
த்ரீ நல்லாதா இருந்திருக்கோ அவ வந்து பாத்துன்தா இருந்தா என்னா ஆச்சினு தெர்ல நத்திங் டூ ப்ரோ வாங்கிட்டா
ஓ
அதாவது எனக்கே தெரியாது சர்ப்ரைஸ்ஸா வாங்கி குடுத்துட்ட ஆமா ஆனா ரொம்ப நாள் கேட்டுந்தே எனக்கு நா அம்மா மொபைல் யூஸ் பண்ணிந்தே காலேஜி கே அது ரொம்ப ஹேங் ஆயிந்தது ஓல்டு மொபைல் வேறியா வீட்ல கேட்டுந்தே ஆ தப் அப்றோ வந்து வாங்கி குத்தா
பே ஆங் கேஸா இல்லே
ம்
நெட் கேஷா இல்ல ஈ எம் ஐ ஆ
இல்லல்ல ஃபுல் பேமெண்ட்டேதா போதா வாங்கிட்டு வந்தா ஒ ஆமா ஆமாவா ஒரு நடுல ஒரு ஒர்க் பாத்துர்ந்தா அப்பா கேஷுஸ் சேத்து வச்சி வாங் குத்தா
ஓகே ஓ பர்வால்லையே ஒரு நல்லக்காவா இருப்பாங்
அமௌண்ட்லேததா வாங்க்குடுப்பா
படேகு சப்ரைஸா இ நார்மலாவா
அஆம் படேக்குன்னு இல்ல நார்ம்லாதா படேலா எனக்கு வந்து முடிஞ்சு சினு அதுக்கப்றோ வாங்க்குத்தா நா ரொம்ப நாளா கேட்டுந்தே அவ டீசெண்டா சொல்ட்டா வீட் ட்லருக்குற நெலமக்கி வாங் தர மாட்டாங்க அவ பாத்துனருக்குற ஒர்க்ல அமௌண் சேத்து வச்சா நா வாங் தரே அப்டின்னா
ஓ
சொன்னா செஞ்சிட்டா
ஓகே ஓகே அவுங்க லவ் பண்டாங்களா
யாரு
ஒங்கக்கா
ஆ
லவ் பண்றாங்க தானே அவுங்க கவுர்மெண்ட் ஜாப் சொன்னீங்ளே
ஆமாமா
ஆஹ் ஓகே ஓகே எப்போ மேரேஜு
ஆஹ் அலைன்ஸ்ல எதும் பாக்கல நெக்ஸ்ட் இயர்லந்து மேபி பாப்பாங்கன்னு நெனைக்கிற
ஓ‌ ஃபர்ஸ்ட்டு அக்காகுதான பண்ணுவாங்க
ஆமா ஆமா அவ அவளுக்கு எனக்கு ஃபோர் இயர்ஸ் டிஃப்ரெண்ட்டு
ஓ ஃபோர் இயர்ஸ் டிஃப்ரெண்டா
ஆமா
அதா இப்போ உ அக்காவோட ஏஜா கர்ட்டான ஏஜா தாருக்கும் மேனேஜ் பண்ற ஏஜா தாருக் கு ஆனா பண்லையா
இல் அதாவது இந்த இயரு உட் ட அதுக்கடுத்த இயரு‌ வந்து நெக்ஸ்ட் டு இயர்ல பாக்கறதுக்கு வாய்ப்பிருக்குன்னு நெனைக்குற வேற எதோ பேசிக்கல வீட்டு்ல
இப்போதிக்கு எதும் பேஸ்லியா
ஆமா
இந்த சொந்தக்காரங்கல்லா வந்து சாவடிப்பாங்களே பொண்ணு கேட்டு
ஐய்யோ அதெல்லா வந்து நெறைய பேர் வந்து கேட்டாங்க அப்புறோ எங்க அம்மாவோட தங்கச்சி ஒருத்தங்க பாருங்க பாருங்க அலைன்ஸா பாருங்க என்ன வந்து கேட்டனந்தா இருக்கறாங்க அப்டின்னு இங்க எல்லாருமே ஒரு நா ஒரு வகையில கேட்டுனுந்தா இருக்காங்கோ அப்டின்னு சொல்லியிருந்தாங்க எங்க அம்மா வந்து வந்து இல்ல இல்ல அப்டின்னு இது பண்ணி உட்டாங்க டீசன்ட்டா
ஓகே
பாக்கறது எல்லாமே என் ன ஏஜ் அதிகமா இருக்கு
யாருக்கு மாப்பிள்ளைக்கா
ஆமா அண்ணியாத்திக்கு ஏஜி சொன்னா நானே சி இன்ன பாரு இது மாரிலாம் மாப்பிள்ள வந்து சீ நானாச்சி தூக்கி உட்ருவன் அவன அவன்ட்ட ஆஹ் முப்பது ஏஜி ஆஹ் தேட்டிலா வருது என்னமோ அவ்ரு வந்து ஒர்க்கு போய்ட்டு வருவாரா வீட்ட வந்து ஆமா இல்ல வில்லேஜி வீடா அவ்ரு வந்து எப்பனா வாரத்துக்கு ஒருநாள் தா வருவார சேரி இவ்ளோ சொல்றிங்களே பையனுக்கு ஏஜ் என்ன முப்பது
ஓ மை காட் அப்டி இருந்துச்சா
ஓ மை காட் இது மாரிலா தோப்பறு இந்த மாரி முப்பது இந்த பேச்சின்னா அப்பியே
ஆஹ் முப்பது ஏஜ் ஓகே பட் உங்களோட ஏஜ் அவ்ளோ இல்லல்ல
ஆஹ் அக்கா ஏற்கனே வந்து டுவெண்ட்டி டூ தா
அக்கா யாவ் உங்க ஏஜ்ஜி என்ன இருக்குனா ஒரு நைன்டீன் இருக்குமா
ஆமா
ஆஹ்
எனக்கு சொல்லுங்க அக்காவுக்கு சொல்லியிருந்த
ஓ அக்காக்கா ஓகே ஓகே அக்காக்கு தா அதா லவ் பண்றனு சொல்றாங்களே
அம்மா ஆமா இருந் தாலு இல்ல அலையன்ஸ் பாக்குறாங்க அந்த அலையன்ஸ் வந்து கேட்டுன்னு இருக்காங்க
ஓ த அவுங்க தெரியாதனால கேக்குறாங்க உங்க அக்காவு சமாளிக்கிறாங்க நல்லா
அக்கா தா அம்மாவே வீட்டுல வேணா வேணா தா சொல்லின்னு இருக்காங்க
அம்மாக்கு தெரியுமா
இல்ல இல்ல அவுங்க வந்து ஆமா
நல்லா ஒர்க் பண்றாங்கள அப்போ அக்ஸப்ட் பண்ருவாங்க
ஆமா கவர்மெண்ட் ஜாப் தா பையன்
உம் உம் எங்க உங்க பையன் ஏரியா
பையன் வந்து இங்கருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர்ல கிராமம் கிராமம் அதாவ்து எங் ஊர்ல இருந்து சுத்துப்பட்ல சுத்துப்பட்ல தா
ஓ ஓகே ஓகே பரவால்ல அவுங்க அவுங்க அக்கா வச்சு பக்கத்துல இருக்கவங்கள பத்துருக்காங்க நீங்களோட உங்களோட பரவால்ல
ஆ‌ நா பண்றது அதுவா அமஞ்சிச்சு
ஆ என்ன சாப்ட்டிங்கன் சொன்னீங்க
கஞ்சி
புரியல
பிரிஞ்சி நீங்க
நானா கீர
செரி உங்க உங்க ஸ்டோரி சொல்லுங்க
என்னோட ஸ்டோரி யா
ஆமா
என்ன ஸ்டோரி
ஸ்டாட் ஆயிச்சு
அதுவா சொல்றே சொல்றே கொஞ்சோ இல்லனா பழம் வாங்க
ஓகே ஓகே ஐ அண்டர்ஸ்சுட்
ஆ
பக்கத்துல சவுண்ட் கேக்குது
பக்கத்துல ஒரு பெரிய அணு குண்டு இருக்குதா
ஓகே ஓகே
அதா அதா
ம்
ஆ இப்போ நெக்ஸ்ட் நீங்க காலஜ் முடிச்சுட்டு
கா காலேஜ் முச்ச்ட்டு நம்ம காலேஜ் ஒழுங்கா அப்படியே முடிச்சுட்டு அறியர்லாம டிகிரி வாங்கிய எக்ஸாம்க ட்ரை பண்ணுவேன் அப்படி ர. றன றனஇல்லைன்னா அதுக்குள்ள னன்னஎந்தனா ஒரு இது கோடிங்ப அது கத்துக்கா அத பீல்டு பா்க வேண்டியத ஆனா எனக்கு தெரிஞ்சு வேக்கன்சி போற அளவுக்கு யாரும் எனக்கு தெரியாது வெலி ஜாப் ஓரளவுக்கு நம்மளே ஏதாது தேடி கண்டுபிடிச்சதா உண்டு
எ கா காலேஜ்ல வராது
காலேஜ்ல வரும் காலேஜ்ல வந்து ஆ வரும் ஏன்னா இந்த காலேஜ் இப்பதா ஓபன் பண்ணிருக்காங்க இதுக்கு முன்னாடி ப்லேஸ்மெண்ட் ஆயிருக்கங்க சொல்லி இருக்காங்க ஒரு எத்தன பேருதுனு தெரல அது வந்து த்ரீ இயஸ் கோர்ஸ்சு முடுச்சோங்க
எத்தனை எல் பி ஏ ல வருது அங்க
அது தெ அதாவ து அங்க டென் அது மினிமம் டென்னோ என்னமோ சொன்னுச்சி தெர்ல மேக்சிமம் ஒரு ஒரு கம்பெனி சொல்றாங்க கொலப்ரேஷன் ன்னு அது சரியா தெரில
நல்ல கம்பெனி தா வருமா ப்ளேஸ்
ஆஹ் ஜீப்பியா
ஓ
கம்பனி நல்ல இன்டர்நேஷனல் கம்பெனிதா இன்டர்நேஷனல் கம்பெனி கூடதா கொலாப்ரேஷன் வச்சிருக்காங்க அவங்க
ஓ அதா நீங்க என்ன பண்றீன்னா இப்போ இன்னு ரெண்டு வருஷ இருக்குல்ல செகண்ட் இயரு இப்போ போறது இது இல்லாம இன்னு டூ இயர்ஸ் இருக்குதான
ம்
அதா இந்த இந்த இயர் வுட்டுருங்க நெக்ஸ்ட் இயர்ல வந்து ஏதாச்சி ஒரு கோர்ஸ் முச்சிருங்க பைத்தான் அந்த மாரி
ம்
து ஒரு ஒரளவுக்கு நாலேஜ் பைத்தான் நாலேஜ் இருந்தாலே மேக்சிமம் கம்பெனிலா ப்ரஸ்சஸ்லா வந்து
ம் எங்க கூடருக்கற பசங்க எல்லாம் வந்து எங் மாமா ஐடில இருக்ராரு நா அப்டி போய்டுவ இப்டி போய்
ஆமா சில பேர்லா அவங்க ஆ அவங்ளோட பேமிலி யாராச்சு பிஸ்னஷ் பண்ணுவாங்க அப்டி பிஸ்னஷ்ல போயிடுவாங்க அவங்க ரிலேஷன் ஒர்க் பண்ணுவாங்க
ஆனா அது அந்த அந்த மாரி எந்த வழியு இல்லையே ம் கரட்டுதா நாங்களே எதனா பண்ணாதா உண்டு
நு அவன எதாச்சு பண்ணாதா உண்டு
ப்ப ரிலேஷன்ல ஆனா பேசக் த்துக்கானா ஒர்க்குனேருப்பாங்க ஆனா இது மாரி ஜாப்புன்றளவுக்கு யாருமே இல்ல
ஓ ரைட்டு
இது மாரி இருந்தா கூட பரவால்ல செரி குட்ச்சினு போலா
எந்த மாரி
இது மாரி ஹை ஜாப் ஐ டி லா அது மாரி இல்ல ஒர்க் பண்றவ்ங்களா யாருனா இருந்தாங்கனா
ஒ ஆனாலு ரெஃபர் பண்றவ்ங்கதா பண்ணுவாங்க சில பேர்லா வந்து அவ்ங்ளோட இது ஆஹ் போயிருன் சொல்ட்டு பண்ண மாட்டாங்க
உம் உம்
உம் நா கட் பண்ட்டு கால் பண்றே
ஆஹ்